நல்லா இருக்கே நல்லாரு க்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நா நல்லா இருக்கே தோழி.
பொங்கல் ஆ சாப்புட்டே இந்த பொங்கல் வேற வரு துன்னு அத நெனைச்சு வேற எனக்கு ஒரே கவலையா இரு
ஆமா தோழி நானு இப்பதா வேலையெல்லா ஆரம்பிச்சிரு க்க மேல உள்ள பொருட்கள்லா எறக்கி வச்சு ஒரு வழியா வீட்ட சுத்தம் பண்ணி ஒட்டட அடிச்சு முடிச்சாச்சு.
நீங்களாவது பரவால்ல நீங்களாவது பரவால்ல எல்லாத்தையு எறக்கி ஏத் தீர ஏத்தற நெலமைக்கி வந்ட்டீங்க நாங்க இன்னு எறக்கவே இல்ல. பாத்தரோ பண்டம்லா அப்படியே பரண் மேல கெடக்குது
பொறுமையா பாத்துக்கலாந் தோழி எறக்கி வச்சுட்டா நம்பளுக்கு
அப்பற ஏத்திதான ஆகணுங்கிறீங்களா ஒரு வழியா எறக்கி வச்சுட்டா அப்புறோ ஏத்திதான ஆகணுங்கிறீங்களா?
த வேல அப்டியே நம்ம பாக் எறக்கிட்டோம்னா போது அடுத்தடுத்
கண்டிப்பா ஒரு நாள் எறக்கி வெச்சுட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் கா வெ கழுவி வெயில்ல காய வெச்ட்டு மறுபடியு நா என்ன சொல்றன்னா நீங்க அப்டியே பாத்தரத்த வந்து மேல அப்பிடியே கவுத்தி போடாதீங்க. ஒரு பெரிய கவரு கவரு மாரி அந்த இல்லனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இல்லனா நம்ம நெறய பொருளு இல்ல ஆ வாங்கிட்டு வரும்போது அந் த ஆ ப கவர் தருவாங்கல்ல வெள்ள பை மாரி பெருசா குடுப்பாங்கல்ல அதுல வந்து கொஞ்ச கொஞ்ச பொருள போட்டு கட் டி கட்டி வெச்டீங்கனா ஒற்ற புடிக்காம அழுக்கு படியாம இருக்கு சும்மா நம்ம வந்து கழுவி அப்டியே காய வச்சா மட்டு போது அந்த மாரி ஈஸியா இருக்கு
ஆமா ஆமா கண்டி
நீங்க அது மாரி ஆ இந்த தடவ நீங்க கழுவி மேல அ வெக் நீங்க இந்த தடவ கழுவிட்டு மேல வைக்கும் போது பெரிய பொருள் அதுக்குள்ள சின்ன பொருள் அதுக்குள்ள அந்த மாரி தனி
அப்பிடி வெச்சுட்டா நம்மளுக்கு எடமு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா எடத்த அடைக்காம இருக்கு நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வெச்சிட்டீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு ஒரு கவரா அப்டி எறக்கணும்னா போது ஒரு அண்டாவா அதுக்கு ஒரு கவரு மேல பெருசா பை மாரி இந்த ஒர பை எல்லா நம்ப ஊர்ல ஒரம்லா வாங்குவோம்ல அந்த பை எல்லா இரு க்குல்ல அத கூட அ நம்ம பயன்படுத்திக்லா.
ஆமாந் தோழி
அத போட்டு கட்டி வெச்சுட்டீங்னா அந்த வேல ஈஸியா போயிரு அதுக்கப்புறோ நீங்க ஒற்ற அடிக்கிறதல்லா எப் பிடி எந்த மாரி இது பண்ணுவீங்க?
ஒட்டட எல்லா ஏன் வீட்டுக்கார்தா தோழி அடிப்பாரு நம்ம ஜாமான எறக்கி குடுக்கறத வாங்கி வக்கிறோமா அவ்ளோதா அதுக்கடுத்து அவரு ஒட்டட எல்லா அடிச்சு குடுத்துட்டா நம்மளுக்கு இந்த கழுவுர வேலதா கழுவி உள்ள எடுத்து வெச்சமா அதுலயு நீங்க சொல்ற மாரி இப்ப நல்ல ஐடியாவா இருக்கு நா என்னா பண்ணுவே கழுவி கழுவி வருஷோ வருஷ த்தோ
நீங்க பார்வையா இருக்கட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா ஆ இத்தன பொருள் வெச்சிருக்குறாங்கனு பார்வையா இருக்க ட்டுனு லைனா தனித்தனியா அடுக்கி வெச்சர்றீங்க அது நம்ம பாக்குறதுக்கு வேண்ணா அழகா இருக்கு நம்ம படாத பாடு படணு எல்லா குண்டாலயு அழுக்கு படிஞ்சு போயிரு
ஆமா தோழி நீங்க சொல்றப்பதா எல்லா ஒரு வெளம்பரந்தா அப்டின்னு பண்ணிட்டே இப்ப சொல்றப்ப வருஷோ வருஷோ கழுவுறப்பதா அதோட இது புரியுது. இந்த வாட்டி நீங்க சொன்ன மாரி கவர் பண்ணி அழகா அடுக்கி வெச்சு
அப்பிடி வெச்சுட்டம்னா நம்ம வந்து கழுவ வேண்டிய அவசியங் கூட இருக்காது நம்ம ஒடம்பு இதெல்லா
ஆமா தோழி இந்த ஒட்டடை மேல எறக்கி வச் சமா ஒட்டட அடிச்
மறுபடியு வச்சரலா அந்த பையில வந்து லைட்டா அழுக்கு படிஞ்சிருக்கு அந்த பையில வந்து எப்பிடின்னா ஒட் டாது நம்ம பாத்தரமா இருந்தாதா அப்டியே பிசின் மாதிரி ஒட்டிக்கு பையில ஒட்டாது அப்ப வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு துணிய வெச்சு அப்டியே தொடச்சு வுட்டுட்டு மறுடியு அத அடிக்கிறல நா அந்த மாரி ஐடியாதா ஆ ஃபாலோ பண்ணிட்ருக்கறே நீங்க வந்து இன்னு அந்த இது தெரியாம இருக்கீங்க போல
ஆமா தோழி நல்ல ஐடியாவா சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி இப்ப எனக்கு அடுத்த வருஷத்துக்கல்லா வேலையு ரொம்ப சுலபமா மு டிஞ்சுரு நீங்க சொன்ன ஐடியாவால இந்த ஐடியா தெரியாம நா இத்தன வருஷமா கழுவிட்டு ஒக்காந்து இருந்திருக்கிறே
த்தயு நம்ம நம்ம ம் பரண் மேல கெடக்கறதெல்லா கண்டிப்பா பரண் மேலயேதா கெடக்கு. நம்ம வந்து அத எடுத்து எந்த பொருளையு உபயோகம் பண்ண மாண்டோ. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி பாத்தரோ அம்மா அப்பா பாத்தரோ மாமியார் பாத்தரோ அடுத்து நம் பாத்தரோ இந்த மாரி நாலு தலமுறையோட பாத்தரோ அந்த பரண்லதா கெடக்கு அது எந்த உபயோக மு ஆகாது. ஆனா நம்ம கடையில கொண்டு போய் போட்றதுக்கு க்கு மாண்டாங்க
ஆமா தோழி. பரம்பர பரம்பரையா அது பரண மேலயே அப்டியே மேலயே கெட
அ கண்டிப்பா அப்புறோ நம்பளுக்கு அந்த பொருள பாக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்குல்ல நம்ம அம்மா பேர் எழிருக்கு நம் ம மாமியார் பேர் எழுதியிருக்கு அந்த மாரி எழுதியிருக் கும்போது ஓ இது நம்ம அம்மா பாத்தரோ இது நம்ம மாமியார் பாத்தரோ இது தாத்தா பாட்டி பாத்தரோ அப்பிடின்னு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன நினைவுகள்
ஆமா தோழி எடுத்து வைக்கிறப்ப நம்பளுக்கு அந்த ஒரு சந்தோஷ வருது பேர் இருக்கிற தாய் நம்ம ஆத்தாவோடது நம்மள்ட்ட இருக்கு ஐ மாமியாரோடது இரு க்கு ஐ அப்டின்ட்டு நம்பள தந்த ஒரு சந்தோஷ ந்தா இருக்கு. கழுவுறதெல்லா கஷ்டமா இருந்தாலு பேர் போட்டு நம்பளுக்கு இவ்வளோ பாத்தரோ இருக்கே நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது எல்லா இத்தன வருஷமா நம்ம கூட இருக்கேங்கிறது நம்மளுக்கு அது ஒரு தனி சந்தோ ஷமா இருக்கு கழுவுறது கஷ்டமா இருந்தாலு அந்த பேரை பாக்குறப்ப ஒன்னனேனுன்னத்தையும் எடுத்து வைக்கிப்ப இத்தனை வருஷமா வச்சிருக்கோமே அப்படிங்கற ஒரு இது இருக்கு
கண்டிப்பா அப்புறம் எப்படியோ ஓட்டர் அயடிச்சு ஒரு வழியா முடி
பொங்கல்லுக்கு ஏதோ வெளில எல்லாம் போவீங்களா சொந்தக்காரங்க வீட்டுக்கலா உறவினர் வீட்டுக்கெலா
கண்டிப்பா கண்டிப்பா சார் நம்ம வந்து இருக்க தங்கியிக்கிறது வந்து வேள விஷயமா வந்து வெளியில தங்கியிருக்கோம் நம்ம வந்து சொந்த ஊருக்கு போயிருவோம் பொங்கள் கொண்டாடுறதுக்கு அங்க போகக்குள்ள நம்மளுக்கு என்ன ரெண்டு வேள பொங்கலுக்கு வந்து நம்ம இப்ப தங்கிருக்கிற பக்கம் நம்மோ எல்லா பொருளையு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இங்க ஒரு சின்னதா நம்ம களம்புறதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் நம்ம சொந்த ஊருக்கு போனது அப்புறம் அப்புறம் அங்கேயும் நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அங்க மாமியார் மாமனார் அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க சொந்த ஊருல
தனியாக இப்படி செஞ்சாலும் அது நம்ம இப்படி ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களோட சேர்ந்து பொங்கள் கொண்டாடுறது நம்மளுக்கு இன்னும் மகிழ்ச்சி
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இங்கிருந்து போகும் போகும் போதே எல்லாருத்துக்கும் துணிமணி அப்பா அம்மாவுக்கு மாமனார் மாமிய இருக்கு குழந்தைகளுக்கு எனக்கு கணவருக்கு எல்லாத்துக்குமே தேவையான துணிமணிகளை இங்க இங்க இருந்துே எடுத்துட்டு போயிருவோம் அங்க போய் நம்ம வந்து வீடு சுத்தம் பண்றது அங்க வந்து மாடு எல்லாம் நிறைய இருக்கு பத்த இருபது மாடுக்கு ப இருக்கு நாட்டு மாடு இருக்கு அதையெல்லாம் நம்ம கழுவ கொள்ள அந்த வேலைக்கு தான் கரெக்டா இருக்கு அங்க போய் நம்ம துணிமணி எடுக்கிறதுக்காக நேரம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது
ஆமாங்க தோழி கண்டிப்பா
அதனால வந்து போகி போகி பண்டிகை அன்னைக்கு வந்து நம்ம காப்பு கட்டுறது அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கறிறதுனால நம்ம டக்கு டக்குன்னு வீட்டை இங்கிருந்து முடிச்சுட்டு நம்ம போகி அன்னைக்கு தான் போகிக்கு முதல்ன்னைக்கு தான் அங்க போவோம் அங்க போய் மறுபடியும் அங்க பரன் மேல கிடக்கறிறது போறது வரது எல்லாம் எடுத்து போட்டு பழைய பாயி எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு போர்வயில இருந்து தலயனை உறையிருது எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி வீடு ஏல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம போகி ஆன்னைக்கு வேண்டாம்னூ எடுத்து வெளில போட்டுப்போம்ல அத எலாலாம் கொளூத்தீட்டு காப்பு கட்றது அன்னைக்கு அது வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா
இல்ல தோழி எனக்கு தெரியாது அதையும் செத்த பகிர்ந்துகிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு இ
ஆமா அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஊர் பக்கம் அந்த காப்பு கட்டுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஒரு ஊர் பக்கம் காப்பு கட்ட மாட்டாங்க மத்தபடி எல்லாமே நல்ல
ஓ காப்பு கட்டிட்டுஅந்த போகி அன்னைக்கு க்கும் பொங்கல் வச்சு சாமி கும்புன்ணுமா
இல்ல இல்ல இல்ல போகி அன்னைக்கு நம்ம பொங்கல் வைக்கமாண்டோ போகி அன்னைக்கு வந்து இந்த
அந்த பழையதெல்லாம் கழித்துட்டு எரிச்சு முடிச்ச வச்சதுக்கு அப்புறம் காப்பூகட்டிட்டு அடுத்த நாள் பொங்கல் வச்சு
கண்டிப்பா கண்டிப்பா பழையன கழித்தல் புதியன புகுதல்ங்கிற ஒரு பழமொழியே இருக்கும் அஹ் பழைய பொருட்கள்னா எப்படி எந்த மாதிரியான பொருட்கள் நம்ம போட்டு கொளுத்துவோம்னா சொன்னோம்னா இந்த பழசா இருக்கிற பாய் முறம் வீட்டுல நம்ம சமைக்கிறக்கு முறம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த வெங்காயம் எல்லாம் வச்சு உரி லாம் அந்த மாதிரியான பழைய முரங்கள் அதுக்கப்புறம் நம்ம டிரஸ்ஸுங்க வந்து பொதுவாக நம்ம தீயில போட்டு எரிக்க கூடாது அது என்னோட எனக்கு பிடிக்காத ஒரு பழக்கம் அது வந்து நம்ம நல்ல துணிமணிகளாக இருந்துச்சுன்னா நம்ம முடியாதவங்களுக்கு யாருக்குனா கொடுத்து கூட உதவா மைய ஒலிய அத கீழே போகறதுங்கிறது எனக்கு பிடிக்காது ம மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல
ஆமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இது பத்தாம போயிடுச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு குடுத்து
குடுக்கலா அதாவது நம் கண்டிப்பா ஏழை எளிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க
ஆமா டிரெஸ்சு கூட இல்லாதவங்க உடையே இல்லாம எவ்வளவோ பேரு கஷ்டப்படுறாங்க அத போயிட்டு நம்ம எரிச்சிட்ருக்கறதுக்கு அத இது மாரி நீங்க சொ ல்ரமாரி இந்த முறோ பாய் அதெல்லா கூட அந்த ஒரு இதுக்கு மேல யூஸ் பன்ன முடியாது நஞ்சு போயிடு அது மாரி உள்ளதெல்லா நம்ம பழசலா கழச்சிட்டு இந்த மாரி நீங்க சொ ரது ஒருதுதா
இப்ப நம்ம கிழி்ஞ்சு போன டிரெஸ்ஸா இருந்தா கூட நம் கிழிஞ்சு போன துணமணிகளை நம யாருக்கு குடுக் கிழிஞ்ச துணிமணிகல வச்சு நீங்க இந்த என்ன பண்ணலானா அடுப்பு தொடைக்கிறதுக்கு இந்த கரித்துணி மாறி அது மாரி கிழுச்சுக்கலா வேற எதாவ்துனா இப்ப வந்து எத்தனையோ வந்துருச்சு இந்த மேட் எல்லா கூட பழைய துணி மணி கிழிஞ்ச துனிமனிய வச்சு மேட்டு மாரிலா கூட செய்றங் கால் மீதி மாரி கூட செய்றாங்க அது மாரி வந்து நம்ம துணிமணிகள பொறுத்த வரைக்கு தீயில போடாதீங்க நீங்க வந்து அந்த பாய் மொரோ அப்பறோ அந்த நெகிழி நெக்ழிகள்லா இருக்கு அதையெல்லா போடுங்க அதெல்லா எந்த பிரச்சனையு இல்ல அந்த மாரி அதுமே கண்டதையு போட்டு ரொம்ப எரிக்க வேண்டா சும்மா ஒரு ஒரு இதுக்காக நம்மந்தப்ப போகி அன்னிக்கு பழையன கண்டிப்பா பழையன கழித்தல்றதுக்காக மட்டு கொஞ்சமா போட்டு நம்ம ரொம்ப பொகய போட்டு உருவாக்காம அத நம்ம ஓசோன் படலத்த ஓட்யாக்காம அளவா நாலு போட்டு ஒ கொளுத்திட்டு போகி முடிச்சுருங்கேங்றே
ஆமா தோழி நம்மளுக்கு இருக்கதுல பண்டிகையிலேயே இந்த பொங்கல்னாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷோ துதா இது மாதிரி பழசுலா கழிச்சிட்டு அந்த புதுசு பொங்கல் இது மாரி உறவினர்களலா சந்திக்கிறது அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மாரி மனசுக்கு சந்தோஷ நாம இருக்கிற பண்டிகையிலே இது ஒரு பொங்கல்னாலே நம்மளுக்கு ஒரு சிறப்பு தா
பெரிய பண்டிகை சொன்னாலே பொங்கல் பொங்கல் பண்டிகை மட்டுந்தா அப்பறோ ஒரு வழியா போகி முடிஞ்சுட்டு அந்த காப்பு கட்றது என்ன நீங்க கேட்ட நீங்க அத நா சொல்றே கேட்டுக்கங்க காப்பு கட்டுறது வந்து என்னன்ன நீங்க அந்த இந்த பூ பூ பாத்திருக்கீங்களா மஞ்சக் கலர்ல ஒரு பூ பூக்கு பாத்துருக்
அந்த கோலத்துலலா வப்பாங்களே அந்த பூ சொல்றீங்ளா பூசணி பூ என்னமோ அதுவா ஆவாரம் பூ ஆ பாத்திருக் ஆ தோழி சொல்லுங்க ஆ அதுல கூட அது இந்த சுகருக்குலா வந்துட்டு தண்ணில கொதிக்க வச்சு குடுச் ஆ
க வச்சு குடிக்கலா அழகுக்கு அழகு இதுல வந்து நம்ம அந்த பாசி பயிறு ஒரு அந்த ரோஜா பூவோட இதழ்ல்லா போடும்போது கண்டிப்பா முகத்துக்கு போடறதுக்கு அந்த ஆவாரம் பூவையும் சேர்த்துக்கிட்டோம்னா அதோட அதோட இது ஆ பேஃஸ் பேக்ல இப்ப எதுக்காக போடறாங்கன்ன இப்ப நம்ம அம்மா பாத்தா கூட ஆவாரம்பூ வேப்பந்தள தயிரு இதுகளத்தா போட்டு அரைச்சு நம்ம உடம்புக்கு குளிப்பாட்டுவாங்க முன்னோர்கள் பண்ண அத தா நம்ம இப்ப இளைய தலைமுறைகள் வந்து அந்த ஆவார பூவையல முகத்துக்கு பூசுறாங்க அது வந்து நம்ம இப்ப புதுசா வந்த மு மு முகத்துக்கு தடவரதுகெல்லா எதுவு கிடையாது ஆதிகாலத்துலருந்து நம்ம முன்னோர்கள் பா பயன்படு பயன்படுத்தன ஒரு பொருள் தா ஆவாரம்பூ
ஆமாங்க தோழி அதுல ல்லா நல்ல ஒரு மருத்
கண்டிப்பா அது மருத்துவ குணம் இருக்குது ஆவாரம்பூல அதனால தா அது அம்மை எவ்வள அவ்ளோ பெரிய ஒரு இது அம்மைக்கு அந்த ஆவார பூவும் வேப்பந்தலையும் போட்டு அரைச்சு போட்டாங்கன்ன அப்டியே சரியா போகும் பத்தினின் சொல்லிட்டு அரைச்சு போடுவாங்க உங்களுக் அது உங்க அம்மா அப்பா உங்களுக் அரைச்சு போட் போற்றுப் பாங்க அதுல என்னென்ன போட்டாங்க இருக்கறது உங்களுக் தெரிஞ்சிருக்காது
ஆமாங்க தோழி கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லிதா தெரியுது
உள்ளைய ஒரு பூ பூள பூன்னு பூ பூத்துருக்கோம் அந்த ரெண்டையும் சேத்து வேப்பந்தழ கொஞ்சம் வச்சு இத மூணையும் ஒரு கொத்து மாரி வச்சு வீட்டுக்கு ரெண்டு புறமும் வச்சு கட்டி விடுவாங்க
ஆமாங்க தோழி அம்ம போட்டாலே வந்துட்டு அந்த இத வாசல்ல கட்டி வி
கட்டி விடுவாங்க காப்பு கட்றதுக்கும் அதே முறதா அந்த அந்த ந்த வெள்ளையை பூக்குற பூவும் இந்த மஞ்சள பூக்குற ஆவாரம் பூவும் வேப்பந்தலை
ஓ காப்பு கட்றதுனா இந்த வாசல்ல கட்றதா தோழி நா வந்துட்டு கையல கட்றதோ அது மாதிரி ஏதோ சம் திங் நன்ச்
இல்லல்லல்ல வாசல்ல ரெண்டு புறத்துலயையும் கட்டி வுடறதுதா
தோழி
அவ்ளோதா அந்த இதோட நம்ம போகி பண்டிகை முடிஞ்சிருச்சு சேரி நம்ம அப்புறம் அடுத்த இதுல நா உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு அப்புறம் நா உங்களுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவோங்க நா உங்களுக்கு பகிர்ந்துக்கறே
ஆ ஓகேங் தோழி வச்சிறே ம்